ஆ ஹலோ ஹாய் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கன் தோழி மாலை வணக்கம்
மாலை வணக்கம் அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமையல் மதியத்துக்கெல்லா சமையல் முடி ச்சாச்சா
முடிஞ்சு இப்ப இரவு நேரோ உணவு கூட ரெடி ஆயாச்சு
ஓ அப்டியா பரவால்ல நா இனிமேதா ரெடி பண்ணனு இப்பதா துணி எல்லா இருந்துச்சு எல்லாத்தயு மடிச்சு வெச்சே
ஓகே
இங்க பாத்தீங்கன்னா சாய்ந்தரோ ஆனா மழை வர ஆரம்பிச்சிருது அதுனால ஆ காலைலயே துணியெல்லா கா துவச்சு காய வெச்சு நா சாயந்தரோ மடிச்சு வெச்சிருவே அங்க எப்டி எதோ சாயந்தரோ எல்லா மழை பெய்யற மாதிரி இருக்கா
ஆமாங்க நம்ம நம்ம தோழி நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய டாப்பிக்கே மழை மழைய ப்பத்தி பேசுவோமா ஏனா மழை இப்ப மழை காலன்னு நெனக்கிறே மழைய பத்தி பேசு க்கும் போது இன்னி கொஞ்சோ இனிமையா இருக்கு இல்லையா பேசி பாப்போமா பேசலாமா
ஓ கண்டிப்பா பேசலாந் தோழி அ அதா இங்க பாத்தீங்கனா சாயந்தரோ ஆனா பய ங்கர மின்னல், இடி வருது அதுக்கப்றோ ஆனா பாத்தீங்கனா லைட்டா தூறல் வருது அவ்வளோதான் ஆ மழை எல்லா இன்னு ஆரம்பிக்கல ஆனா லைட்டா தூறல் வருது ஒருவேள இப்பதா ஆரம்பிக்குதுனு நெனக்கிறே நீங்க அங்கெல்லா அந்த மாதிரி இருக்கா
ஆமாங்க இங்க மழை வந்துகிட்டுதா இருக்கு மல பக்கத்துல இருக்கிறதுனால மழை யு வருதுங்க
ம் பரவால்ல பரவால்ல உங்க நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்துல மலை எல்லா இருக்கா
க ஆமாங்க
பரவால்ல அது அழகா இருக்குமே பாக்குறதுக்கு வீடுக்கு பின்னாடி மலை இருக்கிறது
ஓ அழகா இருந்தாலுமே இரவு நேரத்துல ரொம்ப பயமாவு இருக்குங்க ஏனையெல்லா எறங்கிருது கருஞ்சிருத்த எறங்கிருது ஆஹா ரொம்ப பயமாவு நம் ம நடுக்கமாவும்தா இருக்க வேண்டியதா இருக்கு
ஆமாமா கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாதுல்ல எப்போ வரு என்ன வரு அப்டின்னு சொல் பயமாதா இருக்கு இந்த மலைப்பகுதியில இருக்கும்போது செரி நம்ம மழை நீர் சேகரிப்பு பத்தி பேச லாமா ஏனா இப்ப இருக்கிற கால நிலையில பாத்தீங்கனா தண்ணீர் தட்டு ப்பாடுதான் அதிகமா இருக்கு அதனால நம்ம வந்து மழை நீரை வந்து சேமிச்சு வெச்சாதா வருங்கால சந்ததிகளுக்கு வந்து அ தண்ணீர் வந்து பற்றாக்குறை இருக்காது இத பத்தி நீங்க என்ன நெனக்கறீங்க
கண்டிப்பாங்க அத பத்தியே பேசுவோமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க
ஆமா அதாவது இப்போ எல்லாருமே பாத்தீங்கனா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அ அந்த மாதிரி எல்லா பாத்தீங்கனா தண்ணீர் வந்து அதிகமா வந்து செலவு பண்றாங்க நிலத்தடி நீர வந்து அ திகமா எடுத்துர்றாங்க இதனால வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதுக்கப்றோ நம்மோளுமே என்ன பண்றோ வீட்ல எல்லா வந்து தண்ணிய வந்து ரொம்ப சி க்கனமாலா செலவு பண்ண மாட்டோ பாத்ரோ கழுவ்ணு அப்டினா நம்மவ பைப்ப தொறந்து விட்டுட்டு நம்ம தண்ணிப்பாடுக்கு ஓடிட்ருக்கூ நம்ம கழுவிட்டேருப்போ அது பாத்திரத்த கழுவும் போது செ ஆஃப் பண்ணிட் டு அப்டி இல்ல கொஞ்சமா தொறந்து வச்சு அந்த மாரிலா கழுவ மாட்டோ ஆ அப்டியே ஃபுல் ஃபோர்ஸ்ல வச்சுதா கழுவுறோ அந்த மாரிலா இருக்றதுனால தண்ணீர் வந்து அதிகமா வந்து செலவாகுது ஆ இத ல்லா வந்து கொறைக்கணூ அப்டினா நம்மதா வந்து மழநீர வந்து சேமிக்கணு ஏனா இப்ப பாத்தீங்னா நறைய ஆ ஆத்துலல்லா தண்ணி வரூ ஆனா பாத்தீங்னா அதெல்லா கடல்ல தா கரைக்கி ஆ போய் இ சேருது நம்ம வந்து குட்டி குட்டியா ஒரு ஆறு குளம் இந்த மாதிரி எடையில கட்டி வச்சு அந் த தண்ணீர வந்து சேமிச்சு வச்சோ அப்டினா பின்னாடி விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஆ யூஸ்ஃபுல்லாருக்கூ நீங்க இத பத்தி என்ன நனைக்கிறீங்க
கண்டிப்பாங்க இந்த மழ நீர் பத்தி பாத்தீங்னா தண்ணி வந்து நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ வந்து சிக் கனமா போதுமான அளவில வந்து சேமிக்கிறமோ அந்த எடத்துல வந்து பாத்தீங்கனா விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப ஒதவக்கூடியது எப்டின்னா ஒரு பயிரோ இல்ல ஒரு சோளமோ எதோ ஒன்னு நம்ம விவசாயோ பண்றோ அப்டீனா அந்த பயிருக்கு வந்துட்டு தேவையான தண்ணீர ஊற்றி போதுமான அளவில வந்து நம்ம எவ்ளோ தண்ணீ சேமிக்கிறமோ அது வந்து நல்ல விவசாயத்த வந்து நம்ம என்னன்னா ஆ எத வெதைக்கிறோமோ அ த தான அறுப்போ அந்த மாரி தா தண்ணிய எவ்ளக்கு எவ்ள சேமிச்சு தே தேவையான அளவில அ விட்றோமோ பயிர்ல அது நல்ல பயனா தரூ இல்லைங்ளா
ஆமா கண்டிப்பா அதாவ்து முன்னாடிலா கவுர்மெண்ட் பாத்தீங்னா எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா மழை நீர் சேமிப்பு தொட்டி அவசியோ அப்டின் சொல்லி ஒரு ஆ ரூல்ஸே கொண்டு வந்தாங்க ஆனா அது இப்ப இருக்கா என்னன் தெரியல அ அதாவ்து எப்டினா ம மேலருந்து இப் போ மாடி இருக்கு அப்டீனா அதுல விழுகிற தண்ணீர வந்து வீணாக்காம ஒரு பைப் மாரி வச்சு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தொட்டி மாத்ரி கட்டி அந்த தண்ணீர் வந்து ஆ வேஸ்ட் ஆகாம அதுல போய் விழுந்து வந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்லா அந்த மாத்ரி ல்லா வந்து முன்னாடி நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பண்ணாங்க ஆனா இப்பல்லா அந்த தொட்டி வந்து யார் வீட்லயூ இருக்குதா என தெரி ல அப்றோ பாத்தீஙனா நா ஸ்கூல் படிக்கும் போதுமே பாத்தீங்னா ஒரு பெரிய தொட்டி வேற் கட்டி வச்சிருப்பாங்க அது வந்து ம் ஒரு லாக் மாரி போட்டு கதவு மாரி போட்டு மூடி வச்சு பிர்ப்பாங்க மழ பெய்யும் போது அந்த இத ஓபன் பண்ணி விட்ருவாங்க அது மாதிரி ஆ மழ விழுகுற தண் இயு அந்த தொட்டிக்குள்ளருக்கு ம் போயிரூ பாத்தா ஒரு பெரிய மழ பேஞ்சாலே அந்த தொட்டி நெறச்சிடு ஆனா அந்த தண்ணி வந்து ஆ குடிக்கிறதுக்கே அவ்ளோ டேஸ்ட்டாருக்கூ அந்த மழ தண்ணி அந்த மாத்ரிலா இருக்கூ ஆனா இப்ப வந்து யாருமே அதெல்லா வந்து பண்றதில்ல அ நம்ம வந்து ஞா நம்ம கொழந்தைகளுக்கு அது நம்ம சொல்லிக் குடுக்கணூ இந்த மாத்ரி தண்ணீர வீணாக்க கூடாது மழ தண்ணிய சேமிச்சு வெக்கணூ அபடின் சொல்லி நம்ம சொல்லி குடுத்தாதான் அவங்களுமே அத ஃபாலோ பண்ணுவாங்க
கண்டிப்பாங்க இந்த மழ நீர்ல வந்துட்டு சேமிக்கிறது வந்து எவ்ளெவ்வளோ நமளுக்கு பய யன் இருக்குங்கிறது வந்து நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம தா சொல்லிக் குடுக்கணு இல்லையா என்னன்னா இப்ப ம ழ தண்ணி வந்து நீங்க சொன்னீங்கல்லையா பழைய காலத்துல நா வந்து அப்பல்லா பாட்டிமார் இருக்க காலத்துல வந்து து சொல்ல போனா ஆ மழதண்ணி வந்து ரொ சேமிச்ச வச்சு யூஸ் பண்ணுவாங்க குடிக் க்றதுலேந்து குளிக்கிற மொதல கொண்டு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இப்ப நம்ம இப்பருக்கிற வாழ்க்கேல அந்த மாரிலா கெடையாது மழ தண்ணி பாத்தாலே எல்லா பயப்படுவாங்க ஆனா இதுல ஒன்னோ ஒன்னொர விஷ் யோ நம்ம தெனசரி யூஸ் பண்ற நம்ம பயன்படுத்துற பொருள பாத்தீங்னா அந்த மழ தண்ணி புடிச்சு ஆ பாத்திரங் கழுவுனா அந்த பாத்திரமே பாத்தீங்னா பளபளன்னுருக்கூ இல்லையா அதே மா மாரி துணி துவோச்சு பாருங்களே அப் அழுக்கு செம்மையா போகுங்க குளிக்கவூ குடிக்கவூ மட்டுந்தா நம்ம மாட்டமே விட மத்தபடி வீடு தொடைக்கிறதா இருக்கட்டூ தொட்டி கழுவி உடட்டூ அப்றோ சொல்லப்போனா துணி தொவைக்கிறது பாத்திரோ கழுவுறது சின்ன சின்ன விஷ்யல்லா டைல்ஸ் எல்லா நம்ம மழ தண்ணீலல்லா கல்ய கா சேமிச்சு வச்சு டைல்ஸ் இருக்கிற எடத்துலல்லா நம்ம கழுவி பாருங்களே இந்த ஆசிட் து சோப்பா அதெல்லா யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க சும்மா நார போட்டு தேய்ச்சு அந்த தண்ணிய ஊத்தி வுட்டாலே போதுங்க சூப்பரா ரெடி ஆயிரு தெரியுங்களா நீங்க இதெல்லா யூஸ் பண்ணி பாருங்க இப்பதா நம்ம நம் அ இப்ப என்னன்னா நம்ம வந்து நாலு பேத்துக்கு சொன்னானாதே இந்த விஷ்யொ தெரியு நீங்க வேணா அது செ ஞ்சு பாருங்கள கண்டிப்பா சூப்பரா உங்களுக்கு ரொம்போ யோ உபயோகமா இருக்கு
ஆ சரி கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல டிப்ஸ் சொன்னீங்க நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க சொல்லும் போதுதா ஞாபக வந்துச்சு அதாவது நாங்க முன்னாடி இருக்கும்போது வந்து ஒரு ஆ ஒரு ஒரு அ நாலு வீடு இருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக் கு எதித்த வீடு வந்து அ ஓட்டு வீடு நாங்க வந்து தா சென்ட்ரிங் வீட்ல இருந்தோ அப்ப பாத்தீங்கன்னா மழ பெஞ்சிச்சுனா அந்த ஓட்டு வழியா தண்ணி வரு அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரு அப்போ வந்து சின் ன பசங்களா அப்ப எல்லாரு பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுல வர தண்ணில வந்து குளிப்போ ம் குளிச்சுட்டு சோப்பு போட்டோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த இப்போ இருக்குற போர் தண்ணி ல என்ன தண்ணி அந்த தண்ணியில குளிச்சோனா அவ்ளோ பிரெஷ்ஷா இருக்கு அதெல்லா அந்த மழ அப் போலா பா்த்தீங்கன்னா மழை வந்து கரெக்டா வரு இந்த இப்போதா வந்து பருவநிலை மாறிருச் சு அதாவது மழ பெய்ற டயத்துல கரெக்டா மழ வராது அந்த மாரிலா மாறிட்சு ஆனா அப்பல்லா கரக்டா மழ பெய்யு அ அதெல்லா ஒரு வாழ்க்கதா அந்த மலையில குளிச்சது அந்த மாதிரில்லா ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ சொல்லுங்க
ம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மழ பெய்யறது வந்து எவ்ளோக்கு எவ்ளோ நல்லதோ அவ்ளோ கு அவ்ளோ வந்து மனுஷங்களையு நம்ம ஜனங்களையுமே அது வந்து ரொம்ப பாதிக்குது எப்டின்னா அந்த சுற்றுலா பயணங்கள்ல போனா நெறைய மழ வரும்போது நெறைய வெள்ளங்கள் எல்லா வந்து அடிச்சுட்டு போயிருது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏ ஒரு எடத்துல வந்து கால் வச்சா அப்டியே குளிரு ஆகி நம்ம உள்ள போயிறோ அப்புறோ வந்து ப ப பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர் டம்ளாரு என்னென்னமோ ஒரு பொருட்கள்ளல்லா வந்து இந்த மழ நீர்னால அடிச்சுட்டு போதுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கறனால இந்த மாசு கட்டுப்பாடு அபா அபாயமு ஏற்படுது இல்லைங்களா
ஆமா இது எல்லாத்துக்குமே காரண வந்து மனிதர்களாகிய நம்மதா நம்ம வந்து அ கா காடுகள வந்து அழிச்சுட்றோ இதனால மழை வந்து ம் ஒரு சில இடத்துல வந்து அதிகமா பெய்யுது ஒரு சில இடத்துல பெய்யாமைய போகுது இப்ப பாலைவனங்கள் அங்கெல்லா இ ப்ப ராஜஸ்தான் இந்த மாதிரிலா ஏரியால பாத்தீங்கன்னா ஆ மக்கள் வந்து தண்ணீக்கே ரொம்ப கஷ்டப்படு ராங்க அதாவது அ ரொம்ப தூரோ போய் ஒரு பெரிய குழி மாதிரி வெட்டி வெச்சு இருக்காங்க அதுல ஊத்து தண்ணி மாரிதா வருது அதுல கொஞ்ச கொஞ்சமா தண்ணி எடுத்து வெச்சு அ திரும்ப அந்த வெயில்ல நடந்து வரும் போது பாக்கவே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இப்பதா ரீசண்டா நா கூட நியூஸ்லதா பாத்தே அ ஏதோ ஒரு ஆ வேற ஒரு மாவட்டம் தா சி வேற ஒரு அ மாநிலம் நெனைக்கிறே அங்க பாத்தீங்கன்னா தண் ணி தட்டு பாடுன்ச் சொல்லி இந்த மாரிதா குடத்து மேல குட வச்சு போய் ரொம்ப தூரோ போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரில்லா நடக்கும் போது வந்து அதா தோணுது நம்ம வந்து மழை நீர கண்டிப்பா சேத்து வைக்கணு இல்லன்னா வந்து வருங்கால சந்ததியினருக்கு நம்மள விட ரொம்ப தண்ணி க்கு வந்து கஷ்டப்படுவாங்க
கண்டிப்பாங்க நம்ம எவ்வளக்கு எவ்வளோ வந்துட்டு தண்ணி சேமிப்பது வந்து நன்மையோ அ தே மாரி ஆரம்பத்திலயே வந்து எது நல்லது கெட்டது என்று சொல்றது வந்து நம்ம தலைமுரைகளுக் கு சொல்லிக் குடுக்கணு எது அபாயோ அப்டிங்கறது சொல்லிக் கொடுக்கணு இந்த மழை நீர் சேமிப்பு வந்துட் டு நம்ம நல்ல மரங்கள வந்து நட் நட்டு ம் ஆ நட்டு வைக்கணு அது வளத்து ணுனு சொல்லிக் குடுக்கறது நல்லது தாங்க இந்த மாசுபடுத்த பத்தியு நம்ம சொல்லிக் குடுக்கணு அப்புற வந்து பாத்தீங்களா இடக்கட்டுப்பாடுன் சொல்லுவாங்க இல்லையா இடத்துக்கு இந்த இடத்துல தா தண்ணி விடணு இந்த இடத் துல விடக்கூடாது இது இது எப்டின்னு சொல்லிக் கொடுண்த்து இப்ப சிறு வயதிலிருந்து கொழந்தை களுக்கா இருக்கட்டு பெரியவங்களா இருக்கட்டு மத்த எல்லாத்துக்குமே வந்து இத வந்து நம்ம பா கிரம்போது ரொம்ப இந்த தகவல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கு இந்த மழ நீ சேமிப்பு பத் தி நன்மைகளு அதிகமா நா கே கேள்விப்படுறோ தீமைகளு கேள்விப்படுறோ ஆனா அதனால வந்துட்டு மனுஷடைய வாழ்வே வந்து மரத்துலயு தண்ணியு தான இருக்கு இதெல்லா இல்லா லனா நம்ம உயிர் வாழவே முடியாது இல்லைங்களா
கண்டிப்பா தோழி உங்களோட மழை நீர் சேகரிப்ப பத்தி பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷ சமா இருக்கு நம்ம அடுத்த தலைப்பு கெடச்சா கண்டிப்பா பேசுவோ நன்றி
நன்றி